ம்
ஆ ப்ரோ நா பேசுறது கேக்குதாங்களா
ஆ நல்லா கேக்குது எந்த பிரச்சனையு இல்ல
ஆ ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ கிளீனா கேக்குது அப்புற ப்ரோ என்ன ப்ரோ சாப்ட்டீங்க மத்தியானோ
மதியமா இன்னைக்கு வெனஸ்டேல சோ அதனால நாண்வெஜ்ஜு
என்ன ப்ரோ நேத்து அததா சொன்னீங்க இன்னைக்கு அதா சொல்றீங்க
நேத்து நேத்து வந்து வெளியில சாப்ட்ட சோ இன்னைக்கு வீட்ல நேத்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்த அதனால கோவில் ஃபங்க்ஷனால நேத்து வெளியில சாப்ட்ட சேரி இன்னைக்கு வீட்ல எடுத்தாங்களா எடுத் தாங்கங்கம் போது நா மட்டுந்தா நேத்து வெளில சாப்ட்ட வீட்லல்லா சாப்புட்ல சாப்புன்னு எடுத்தாங்கன்னா சாப்ட்டு தான ஆகணும் நம்ம நமக்காக தனியா ஒன்னும் பண்ண மாட்டாங்கல்ல
ஆமா ஆமாமா நா இதுதா ப்ரோ தக் காளி சட்னி சாப்ட்டோ
ஓகே ஓகே
ம் அப்புற ப்ரோ இப்ப வந்து உங்களுக்கு நாண்வெஜ்ல என்ன ஐட்டம் ப்ரோ ரொம்ப புடிக்கு
எனக்கு நாண்வெஜ்ல வந்து நாண்வெஜ் மேக்சிமம் எல்லாமே புடிக்கும் அதாவது பாத் தீங்கன்னா சிக்கன் மட்டன் ஆ ஃபிஸ்ஸு அப்புறோ ஆ எறால் சோ அந்த மாரில்லா புடிக்கு அப்புற காட அது அவ்ளோதா வேற எதுவு எனக்கு புடிக்காது இந்த மாரி மட் டுந்தா புடிக்கு இந்த மாரி வேற வேற எதுவு நொம்மணிமல சாப்புட மாட்ட
ம் ம்
ஸ்ர இதுவொ
அதா ப்ரோ இப்ப வந்து ஒங்ககிட்ட நீங்க குக்கிங்ல எக்ஸ்பர்ட்ன்னு ஒங்க ப்ரொஃபைல்ல நா பாத்தே
அ ஓஹோ
அதா இப்ப வந்து ஃப்ரைட் ரைஸு அந்த மாரில்லா டிஃப்ரண்டா செய்யணூனா என்ன மாரி ப்ரோ செய்வீங்க
ஃப்ரைட் ரைஸ்ஸுது டிஃப்ரண்டானா கிட்டத்தட்ட எப்டி சொல்றது அ ஏதோ ஒண்ணு அதாவது டிஃப்ரண்டா ட்ரை பண்ணனு சொன்னீங்க ஃப்ரைட் ரைஸு காரமா இல்லாம கொஞ்சோ வந்து இனிப்பா வர மாரி கொஞ்சொ ட்ரை பண்ணலா அப்டிங்கிற மாரி ஒண்ணு இருக்கு கலர் சேஞ்ச் பண்ணி பண்லா டிஃப்ரண்ட் கலர்ல குடுக்கலா நேச்சுரலா அதாவது பாத்தனா செயற்கையா இது பண்ணாம நேச்சுரலா ஒரு கலர் இது பண்ணி டிஃப்ரண்ட்டா கலர்ல குடுத்தா அது சா அதே டேஸ்ட்டு தா பட் கலர் மட்டு டே டிஃப்ரண்டா இருக்கும்போது அது சாப்டுமுன் நல்லாருக்கு ஒங்களுக்கு சோ அந்த மார்ல்லா ட்ரை பண்ணலானு ஒந்து இருக்கு
ம் ஏன்னா வந்து இன்னக்கி ஒரு இது ஒரு வீடியோ பாத்தே நானு
ஆ
அது வந்து எங்க சரோண்டிங்ல ஒரு ஓட்டல் அது
ஓஹோ
என்னன்னா டிஃப்ரண்டா இருக்குது அது வந்து என்னன்னா இப்ப நார்மலா நம்ப சிக்கன் ஃபிரைட் ரைஸ்ஸு அ மிக்ச்ட் ஃபிரைட் ரைஸ்ஸு ப்ரான் ஃபிரைட் ரைஸ்ஸு அந்த மாரி நெறைய ஃபிரைட் ரைஸ்ஸு சாப்ட்றுகுறோ அவுங்க என்னா பண்றாங்கன்னா சீஸ் ஃபிரைட் ரைஸ்ஸுன்னு ஒண்ணு போட்ருந்தாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே
இது என்னா இதுனே தெர்ல அதா நா எப்டி இருக்கு அப்டின் சொ ஒருவேள ஃபிரைட் ரைஸ் மேல நார்மலா ஃபிரைட் ரைஸ் கலக்கி அதுமேல சீஸ ஊத்தி வுட்றாங்க அப்டின்
ஆமா அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த சிக்கனுக்கு பதிலா சீஸ் போட்றாங்க அவ்ளதா வேற எதுவு பெருசாலா இல்ல
ஆமா ஆமா அது அப்டியே அந்த பன்னீர் மாரி துண்டு துண்டா வெட் டி அது அப்டியே உருகவலா இல்ல அப்டியே தா இருக்குது அது
ஆமா ஆமா அது வந்து அவ்ளோ சீக்கிரோ உருகாது ரொ ரொம்ப நேரோ வந்து ஹீட்ல வச்சாதா உருகு அது வந்து போட்டோனே எடுத்தற்றாங்கல்ல இப்ப சிக்கன் எல்லா போட்றாங்க போட்டோனொ ரொம்ப நேரலா வேக விட்றது இல்ல ஃப்ரைட் ரைஸ்ல கொஞ் ரெண்டு தட் தட்றாங்க அப்பறோ எடுத்து போட்டு றாங்க அப்டிங்கும் போது அவ்ள சீக்கிர உருகாது ரொம்ப நேரோ நீங்க ஹீட்ல காம்ச்சா மட்டுதா உருகு அது
ஆமா ஆமா ஆமா அது சும்மா சாப்ட்டாலே ஒரு மாரி சப்புன்னு அந்த மாரி இருக்கு
ஆமா ஆமா அதுதா ஏதோ டிஃப்ரண்டா ட்ரை பண்ணு பண் பண்ணனு நா வந்து சீஸு வந்து வேற இதுல சாப்ட்ருக்கே பட் சிக்கன் இத ஃப்ரைட் ரைஸ்ல இன்னோ சாப்ட்டது இல்ல
ம் ம் ம் ம் அது நாங்க வந்து எப்டினா அந்த பர்கரு பீஸ் சா அந்த மாரி தா நம்ம ச சாப்ட்ருக்கோ மேகி அதல்லா போட்டு தா சாப்ட்ருக்கோ இந்த மாரி ஃபிரைட் ரைஸுல சாப் இல்ல அதுனாலதா உங்க கிட்ட வித்தியாசமா கேட்டே ஏன்னா நீங்க செஃப்ன்னு வேர போட்ருந்தீங்க ஒங் ப்ரொஃபைல்ல அதுனாலதா உங்ககிட்ட டவுட் கேக்கலாமேனு இருந்தே சோ இந்த மாரி எதனா பண்ணீர்க்கீங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ட்ரைனிங்ல ந நெறையா பண்ணீர்ப்பீங்கன்ட்டு கேள்விப்பட்டே
ஆமா இது வந்து ட்ரை பண்ணதுல கீ இப்ப எங்க கூட இருந்த கோச் எஃப்ல்லா பண்ணிருக்காங்க பட் சீஸ்ல என்னடா சாப் நீங்க சொன்ன மாரிதா சப்புன்னு இருக்கு அதுக் என்ன பெருசா டேஸ்ட் எது இருக்காது சர் வேற மாரி ட்ரை பண்லான்தா நா ட்ரை பண்ணீற்கே ஒழுஞ்சு இந்த மாரி சீஸ் வச்சு நா வேற ட்ரை பண்ணீற்கே ஆனா ஃப்ரைட் ரைஸ் த்ல பண்ணதில்ல நானு அது ஒன்னு ஃப்ரைட் ரைஸ்ல டேஸ் டு வேற மாரி குடுக்கலான் ட்ரை பண்ணிருக்கே சோ வி விட் டிஃப்ரண்ட் டேஸ்ட்ல குடுக்லா கலர்ஸ்ஸு மாத்துறோ இல்ல வேற எதூ அதுல மிக்ஸ் பண்ண முடிமா அப்டிங்கலா பாத்துருக்கே ஆனா சீஸ் வச்சு வேற றல்லா பண்ணிருக்கே ஆனா இது பண்ணதில்ல
ம் ப்ரோ இப்ப வந்து உங்க சரோண்டிங்ல வந்து டிஃப்ரண் முட்டான யூனிக்கான டிஸ்சுனா எது ப்ரோ
டிஃப்ரெண்டான யூனிகான ச டிஃப் இதுன்னா அத பத்தினா சிக்கன வச்சு ஒண்ணு பண்ணுவோ அது பாத்தீங்கன்னா ம் கிரீன் சிக்கன் சொல்லி அதாது பத் தினா சிக்கனே பாத்தீங்னா கிரீன் கலர்ல இருக்கு சோ அத வந்து ஒரு மாரி ன்னி ஒரு காரமாவு இல்லாம இனிப்பாவு இல்லாம ரெண்டு கலந்த மாரி ஒரு இது மாரி பண்ணுவோ சோ அதுனல்லா இரு தந்தூரி மாரி இல்ல அது வந்து ட்ரை தா ட்ரை மாரிதா இதுல்லா வைப்போ சோ அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அதாது இனிப்பாவு இல்லாம க இதா காரமாவு இல்லாம ரெண்டு மிடில் பண்ண மிடிலா ஒண்ணு இருக்குல ஒரு டேஸ்ட்டே சோ அந்த டேஸ்ட்லஅந்த சிக்கன பண்ணிருக்கோ சோ அத வந்து ரொம்ப யூனிக்கா ஒன்னு சொல்லலா ஆனா கிரீன் கலர் இருக்கு சிக்கன் பாக்கறதுகு கலர்ல ஆ அந்த மாரி கூட சொல்லலா
ம் ஆனா எங்க சைட்ல வந்து ஒரு ஒரு சைட்லயு ஒரு ஒரு இடத்துலயு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷு டிஃப்ரெண்ட்டு சொல்ல முடியாது காமனான டிஷ் தா ஆனா வந்து அந்த இடத்துக்கு வந்து அங்க ஃபேமஸ்ஸா இருக்கு இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நா கொஞ்சோ நார்த் சைட்ல அந்த மாரில்லா பாத்தீங்கன்னா அத்தோ அந்த மாரி எல்லா பேமஸு அத்தோ அது கேள்வி பட்டிருக்கீங்களா அத்தோல்லா
ஆ கேள்விப்பட்டிருக்க சாப்ட்டு இருக்கே
அந்த நூடுல்ஸ் போட்டு இது பண்ணி கொடுக்கறது அது அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலரா ஏரியால வந்து சாட் ஐட்டம்லா ரொம்ப பேமஸு
ஆமா ஆமா ஆமா
ஆமா அங்க அப்ற வந்து இன்னொரு இடத்துல அதுக்கு கொஞ்ச கீழ வந்தோம்னா ஆ இருவத்து நாள் மணி நேரமு பிரியாணி இருக்கு ஒரு எடத்துல காலைல இருக்கு மதியானோ இருவத் நாலு மணி நேரம் சொல்ல முடியாது மூணு வேலயு இருக்கு அது நீங்க வெடிகாலம் போனாலு இருக்கு மத்தியானம் போனாலு இருக்கு நைட்டு போனாலு இருக்கு
ஆமா இந்த பேங்களூர் சைட் எல்லா அப்டித்தானே நீங்க அப்ப ஃபுல் டேவும் இருக்கு ஏன்னா நைட்ஷிஃப்ட் முடிச்ட்டு வரவங்களுக்கு இருக்கு மார்னிங்ஷிஃப்ட் முடிச்ட்டு வரவங்களு பீடா ஒரு சுடவே இருக்கு எல்லாமே
ம் அது வந்து ஐடி ப்ரோ அது வந்து ஓகே ஆனா இது வந்து நார்மல் ஆ ஒரு ஏரியா
உ ஏரியாவிலயே இருக்கா பரவாயில்லையே அஹ
தா கொஞ்சோ இது ஏன்னா வந்து இப்ப இங்க கூட அந்த மாரி ஐடி பக்கதுலல்லா இந்த மாரி பிரியாணி கட இருக் ருக்குது ஆனா மேக்சிமம் வந்து அவங்க நைட் தா போடுவாங்க நைட்டு போடுவாங்க வெடிக்காலம் போடுவாங்க ஆனா காலைல மத்தியானல்லா நா பாத்த மாரி எனக்கு தெர்ல மத்தியான கூட இருக்கு ஆனா காலிலல்லா இருக்காது இங்க வந்து நீங்க அஞ்சு மணிக்கு போனா சுட சுட போட்டு வச்சிருப்பாங்க அப்புற மத்தியான யசுஷல் செய்யற மாரி செய்வாங்க அப்புற ஈவினிங் அப்புற நைட் ஆனா காலைல ய அஞ்சு மணிக்கெல்லா செஞ்சுருவாங்க ஆட்டுகால் பிரியாணி அந்த மாரி எல்லா இருக்கு அங்க
ஓ ஹோ ஹோ எப்டி சூடாவே இருக்கு என்ன
அப்ப அப்ப அப்ப தா ப்ரோ எறக்குவாங்க ஆட்டுக்கா காலையில அது ஆட்டுக்கால் பிரியாணினு ஒரு ஸ்பாட் அது அங்க வந்து காலையில அஞ்சு மணிக்கு அந்த மாரில்லா செஞ்சு வச்சிருவாங்க ஆனா அது வந்து கட வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தா இருக்கு திங்ககெளம மட்டுந்தா இருக்கு அந்த கட
ம் ம்
அப்புறம் அந்த அது பக்கத்துல இன்னும் ஒரு பெரிய ஓட்டல் இருக்குது அவங்க வந்து அந்த காலத்துலேந்தே கட வச்சிருக்காங்க சின்ன வயசுலேந்தே அவரு
ம் ம் ம்
காலி ஆச்சுன்னா சுட சுட எறக்குவாரு பிரியாணி
ஓகே ஓகே ஓகே
பண்ணி அந்த மாரிலா பெருசாலா அந்த மாரி எது இல்லா ஆ ஆனா வந்து இருக் குற அ போறவங்க வரவங்க எல்லா ஃபேமஸான ஏரியா அது அந்த மா அந்த சைடு போனா வந்தா அந்த மாரி ல்லா டெய்லியு வாங்கி வாங்கி சாப்புடுவாங்க அதனால வந்து அந்த கட வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியால
அ அது எல்லாமே காலியாயிடுது செய்யறது எல்லாமே போயிடுது
ஆமா ப்ரோ அது காலி காலியிடு மேக்சிமம் காலியாயிடு
ஓகே ஓகே ஓகே ஆமா அப்டி இருக்கனால தா சூடா செய்ய முடியு
ஆமா ஆமா ஆமா ஏனா நம்ளுக்கு சூடா கெடைக்கறதுனால அது வந்து அடிக்கடி எறக்குவாங் மூணு வேலயு எறக்குவாங்க அது
ம் ம்
ம் அப்ரோ வந்து இன்னொரு சைடு பாத்த தம்னா நான் ரொட்டி அந்த மாரி பட்டரு நானு அந்த மாரி அது பர்ட்டிகுலார காலிலே வைப்பாங்க அது கூட சேந்து அந்த சென்னா அந்த மாரி வெப்பாங்க அப்றம் இன்னொரு ஏரியால பாத் னா பர்மிஸ் டிஷ்ஷெல்லா வைப்பாங்க ஏறால வட செய்றது அப்ரோ வந்து மோலிஸானு ஒரு ட்ரிங்க்கு அது பேரே அதா அது வந்து பர்மிஸ்ல ஃபேமசு அப்டின் சொல்வாங்க
ஓ
அது என்னன்னா ஜஸ்ட் ஒரு தேங்கா பால் அந்த மாரில்லா ஊத்தி
ம்
ஒரு அது வந்து ரைஷூ மாரி தாருக்கு ஆனா தடி தடியாருக்கு அந்த ரைஸு ஆனா சாப்பாடான் தெர்ல அது கொஞ் தடி தடியாருக்கு அது நம்ம அ வெயில் காலத்துல குச்சம்னா ரொம்ப சூப்பராருக்கு பாயாசோ மாரிதா இருக்கு இப்ப நம்ம பாயாசோ வந்து நம்ம சேமியா போடுவோ சூடாருக்கு
ஆமாமா
ஆனா இது வந்து நா பாத்த வரைக்கு அது என்ன போட்றாங்கன்னா தேங்கா பால் உத்துறாங்கலா சக்கர பாகு மாரி ஒன்னு ஊத்துறாங்க சக்கர பாகா இல்ல வெள்ள பாகான் தெர்ல ஆனா கொஞ்சோ ப்ரவுன் கலர்ல தா இருக்குது அப்றம் வந்து அந்த அரிசி மாரி தடி தடியா இருக்குது அது
ஆமா
அது அப்ரோ ஆமா மேக்சிம அது மூணுதா மெயினு அது கலந்து குடுப்பாங்க அப்டே வெயிலுக்கு அப்டே ஜில்லுன்னு இருக்கு அது குடிக்க சொல்ல
பரவால்ல அது கேக்கு போது ஒரு நல்லா ஒரு சுவையாருக்கு ம் ம் ம் ம் ஃபஸ்ட்
அது என்ன எங்குளுக்கே பதினஞ்சு இருவது கிலோமீட்ரு இத்துனிக்கு ஒரே டிஸ்ட்ரிக்ட் தா நாங்க தா ஆமா அது எங்களுக்கே கொஞ்சோ லாங்கு தா அது
அ ஹ பரவால்ல பரவால்ல நா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறே கேக்கறது நல்லாருக்கு ம் ம்
ஆ ஆ ஆ அதா ப்ரோ அது அதெல்லா வெயில் காலத்து துல அப்டி குடிச்சா அப்டே ஜில்லுனு இருக்கு ஒங்குளுக்கே தெரியு ரொம்ப நேரோ டிரவலு அங்க போயிட்டு
ஆமா ஆமா நீங்க கிட்டத்தட்ட அ அ சொல்லுங்க அதா கிட்டத்தட்ட நீங்க போறதுக்கே முப்பது கிலோமீட்ரு பாஞ்சு பாஞ்சு முப்பது கிலோமீட்டர் குடிச்சிட்டு வரும்போது சரியா போயிடும் அது
அ ஆமா அது ஒரு கிளாசு அது குடிக்கிறதுக்கு ஆமா அங்க போனா அது நிறைய அங்கேயும் பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ப்ரோ பிரியாணி நல்லா இருக்கு அதான் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கடை இங்க பேமஸா தான் இருக்குது இங்க ஆனா பர்ட்டிகுலரா நம்ம சொல்லனோம்னா ஆஹ் அத்தோ அது அது அப்போ அதா அதுதான் மெயினா சொல்லுவோம் ஆனா மத்ததெல்லாம் நம்ம வேற ஊர் வச்சு அந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம் இப்ப நான் ஏற்கனவே சொல்லிருந்த மோலிசா வந்து பர்மிஸ் அது பிரியாணி அசுஸ்வல் பொதுவா கிடைக்கிறத
ம் ம் ஆமா ஆமா
சரி ப்ரோ இது உங்ககிட்ட பேசுனது கொஞ்சம் சந்தோஷமா இருச்சு ரொம்ப நெக்ஸ் நெக்ஸ்ட் கால்ல நெக்ஸ்ட் டைம் பேசலாம் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ நன்றி நன்றி ம்